அ ஆ வணக்கம் ஆ வணக்கம் தா வணக்கம் தோழர் ஆ நல் நல்லா இருக்கேங்க ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க தோழி இன்னிக்கு என்ன தலைப்பின்‌ கீல நம்ம பேச போறோ தோழி
இன்னக்கி நறைய பேரு இங்க நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்ளா அத
ஆ ஆமா ஆ பேசலாங்க தோழி ஆ உங்களுக்கு அந்த மாரி ஏதாச் சு அனுபவங்கள் இருக்கா தோழி உங்க வீட்ல இருந்து யாரத்து அந்த மாதிரி போ
இருக்காங்க ஆமா
ஓ ஓகே ஓகே புரியுது புரியுது மத்தங்க நம்ப இதுல வந்து யாரும் போல நம்ப நண்பர் மட்டு ஒருத்தர் போயிருக்காரு ஆ நா ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா நறைய சம்பளோ கடைக்கு அ அவருக்கு கொஞ்சோ இந்த உள்ளூர்ல கொஞ்சோ கடன் ஆயிடுச் சி அதனால வேலைக்காக அங்க போனாரு இங்க சரியான வேலையு அவருக்கு கடைக்கல அதனால வெளியூருக்கு போயிருந்தாரு
ம்
அங்க போயிட்டு வேல செஞ்சி அ அந்த இந்த பிளம்பிங்கோ ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போயிருந்தாரு இந்த பிளம்பிங் ஒர்க்கு
ஆமா அங்க பிளம்பிங் ஒர்க்கு அந்த மாரில்லா கொஞ்சோ நல்ல சேலரி தா ம்
அந்த மாரி ஒர்க்குக்கு போயிட்ருந்தாங்க போய்ட்டு ம் அதுக்கப்புறோ நாங்களா கூட போயிட்லா அப்டின்னு நறைய யோஸ்ச்சோ அதுக்கப்புறொ பாத்தீங்கன்னா அவரு ன்னா சொல்லிட்டாரு வேண்டா நீங்க உள்ளூர்லயே இருந்துருங்க
ஏன்னா அங்க செலவு அதிகமாருக்கூ அங்க வெளிநாடுந்தா நம்ம சொல்றோ அங்க கா காசு அதிகந்தா ஆனா செலவு வந்து அதுக்கே அதிகமாருக்கூ
ஆமாங்க தோழி அவுங்க என்னா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆ நம்ம உள்ளூர்ல சம்பாதிக்கிறது தா இங்கயு நா சம்பாதிக்கிற
ம் ஆமா
அப்டின் சொல்லிட்டாங்க அதுக் கேக்கம் போது ரொம்ப கஷ்டமா என்ன இவ்ளோ தூரத்துல இருந்து போயிட்டு அதுவு இல்லாத ஒரு சில விஷயங்களுக்காக வரவே முடியாது அங்க இருந்து
ஆமா இப்போ நம்ப வீட்ல ஒரு நல்லது ஏதோ யாருக்கோ ஒடம்பு செர்ல அப்டின்னாவே அங்கர்ந்து வர முடியாது எங்க வீட்ல அப்டிதா ஆச்சு எங்க வீட்ல எங்க தங்கைய அங்க போய்ர்ந்தாங்கவே டெல்லி போய்ர்ந்தாங்க
ஓ
அப்போ அப்பாவுக்கு ரொம்ப ஒடம்முடியாம போயிச்சி அப்புறொ மூணு மாசொ ஒரு ப்ராஜெக்டு வேர அத முட்ச்சுட்டு தா வர்ணு அப்டின்ட்டாங்க க கடசியா அத முட்ச்சுட்டுதா வந்தாங்க அணா திரியுமோ அங்க போவ அங்கதா கூப்டாங்க அவுங்கள ஆனா இவுங்க போவேல்ல ஏன்னா இங்க யார்னா ஒரு திடிர்னு ஒடம்முடியில எதனா ஒன்னா நம்ப இருந்துதா ஆகணு
அது கூட யாராச்சு இருந்தா நமக்கு பிரச்சன இருக்காது வீட்ல யாராச் சு பெரிய இந்த கூட்டு குடும்போ அந்த மாரி இருக்கும் போது பிரச்சனைகள் இருக்காது
ம்
இந்த தனியா இருக் க்ற தனியா இருக்காங்க குடும்பத்துல அவுங்க மட்டுந்தா பாத்துக்கணு எது ஒண்ணா துநாலு அவுங்க தா ஓடி வரணு ஓடி போகணு அப்டின்ருக்கற வீட்டுகள பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய சிரமமா மாறிடுது தோழி
இப்போ எங்க ரிலேஷன் எல்லா அங்க போயிருக்காங்க இப்போவுக்குறாங்கதா சிங்கப்பூர்ல தா இருக்காங்க ஆனா வந்து அவுங்க ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லா இங்க கலந்துக்கவே முட்ல நானு நா இது அங் க்கு யார்ன்னா உங்களுக்கே ஒடம் செர்ல்லனா கூட ஹாஸ்பிட்டல்யே அட்மிட் பண்ணா கூட இங்கந்து யாரும் பாக்குற மாறி இல்ல
ம் ம்
ஏன்னா ரொம்ப தொலவு அது இது எல்லாமே இது ரொம்ப தொலவு அது இல்லாம ஒருத்தர ஒருத்தர் போணுன்னா எவ்ளோ செலவாவு
கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு வெறுத்து நம்ம யாரு கண்ணுக்கும் படக்கூடாது அப்டின்ட்டு ஒரு சில பேரு போயி இருக்குறாங்க
அப்டி இருக்காங்க ஆனா அங்க வெலைவாசியல்லா ரொம்ப அதிகொ ஒரு தேங்கால்லா இங்க இருவது ரூபா முப்பது ரூபான்னா அங்க நூத்திஅம் பது ரூபா எரநூறு ரூபா விக்கிறாங்க
கண்டிப்பா தோ அதுவு இல்லாம பாத்தீங்கன்னா இப்பல்லாம் அ போர் வேற தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாறி ஒரு பிரச் பிரச்சனைகள நம்ப்ளே தினசரி நம்ம செய்திகள்ல பாத்துட்டு தா வரோ
இல்ல இப்ப போர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல இப்போ வாபீஸ் வாங்கிட்டாங்க ம்
இல்ல தோழி இப்ப கூட போன ரீ போன வாரங் கூட நடத்தனாங்கன்னு நெனக் தோழி
போன வார நடத்துனாங்க ஆனா இப்போ வாபீஸ் வாங்கிட்டாங்க போன வார தா வாங்கிட்டாங்க வெள்ளிக்கிழம
ம் ம் ம் ஆமா இப்போ நீ ஆனா திடீர் திடீர்னு அப்டி நடக்கு போது நமக்கு உயிருக்கே பாதிப்புன்னு போது அது என்ன நடக்கு ஏது நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்ளா அந்த மாறி கஷ்டங்களு அவுங்க அனுபவிக்கிறாங்க
ம்
அந்த மாரி விஷ்யங்களு நம்ப
அங்க வெலவாசி அதிக வீட்டு ரெண்ட் அதிக எல்லாமே அங்க அதிகந்தா
ஆமாங்க தோழி
எங்க சொந்தக்கார நெறைய இருக்காங்க அந்த மாறி இங்க ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு அங்கேயே இருந்துக்கணு நம்ம ஊர்லயே கூட இருந்துக்கலா அந்த மாரி அந்த மாரி சூழ்நெல திடீர்ன்னு இங்க யார்ன்னா ஒடம்பு சரியில்லன்னா கூட அவுங்க வருசத்துக்கு வர முடியாது ஒரு டெத்தே ஆனா கூட ரொம்ப சொந்தோ ரொம்ப இதுவே டெத்துன்னாக்கூட ஒரு அவசரத்துக்கு அங்க இருந்து வர முடியாது
கண்டிப்பா தோழி அதே மாதிரி பாத் திங்கன்னா நீங்க சொல்ற மாறி செலவுகளு அதிகமாவே இருக்கு
ஆமா அதே போல அங்க ரெண்டு பேரு வேல செஞ்சு பத்துதுல்ல
அ ஓ புரியிது புரியிதுங் தோழி
வேற வேல செஞ்சா கூட அங்க பத்துத்தில்லா ஏன்னா அவ்ளோ வெலைவாசி அதிகமாய்டுச்சு ம்
ம் அதே மாதிரி நிரந்தரமான வேலைகளு இல்ல இல்லைங்களா தோழி
ஆமா
எ என்னு எதோ ஒண்ணுன்னாலு கான்ட்ராக்ட் பேஸ்லதா நம்ம வேலைய பாக்க வேண்டியதா இருக் கு ம் அது முடிந்த பிறகு திரும்ப வந்துறனு திரும்பியு அவுங்க அடுத்த இது இது பண்ணுபோது நம்ம திரும்ப
ஆனா வீட்டு அங்க வந்து வீட்டு வேலைக் அவங்களுக்கெல்லா நல்ல இது ஏன்னா அவுங்களுக்கு வந்து தங்கர எடோ அதெல்லா அவுங்களே குடுத்தர்றாங்க
அ புரியது புரியதுங்க தோழி
வீட்டு வேலைக்குன்னு போனா அவுங்களுக்கு இருத்தஞ்ச இருபத்தஞ்சாயிர தா சம்பள அங்கெல்லா
ஓ புரியுது புரியுது அதே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான தோழி அப்டி பாத்தா
ஆமா இல்ல அவ்ங்க படிக்காம படிக்காம இந்த ஊர்ல படிக்காமேயே இருந்து அங்க போய் அது சம்பாதிக்கிறாங்கள்ல ஏன்னா அவுங்களுக்கு சாப்டறதுக்கு அவ்ங்களுக்கு என்ன என்னா செலவு அவ்ங்க தங்கர்த்துக்கு எல்லாமே அங்க ஃப்ரீதா ஏன்னா எங்க சொந்தக் அங்க இருக்கிறதுனால அவ்ங்களு அப்டிதா வச்சிருங்கிறாங்க ஆளு அவ்ங்களுக்கு என்னா தேவையோ அவ்ங்கதா பாத்துறோ ஆனா சம்பள குத்துர்றாங்க அந்த சம்பள அவ்ங்க சேப்டியா தான வச்சிகுறாங்க அவ்ங்களுக்கு ஒன்னு அவ்ளோ செலவு இருக்காது இல்ல எல்லாமே இவ்ங்களே வாங்கி குடுத்துறாங்க என்ன சாப்டறது தேவையோ எல்லா சாப்பாட்டுல இருந் து வீட்டு இது வீடு வீட்டுலயே விட்டுறாங்க ஒரு ரூமு அவ்ங்களுக்கு என்னத் தேவயோ பெட்டு அரேஞ்ச் பண்ணி குத்துர்றாங்க அவ்ங்களுக்கு என்னென்ன தேவயோ எல்லா ரெடி பண்ணி குத்துர்றாங்க அவ்ங்க நல்லா வீட்டுல செஞ்சிட்டு சம்பளம் மட்டுந்தா வாங்குற அதனால அவங் அந்த மாரி வேலைக்கு போறவங்களா பெனிஃபிட் அந்த ஊர்லலா
ம் ம் அதா இந்த வீட் வேலைகள்னு போ போகும்போது அந்த மாரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு ஒரு சில விஷ்யங்கள் சாதகமா இருக்கு ம் அத தாண்டி அவங்க வெளிய எங்கயு போக முடியாது இல்லைங்களா தோழி
அ ஆ அவங்க வெளியன்னா அவங்க கூப்டுன்னு போறாங்கள அதோட சரி
ஓ நம்பளா வெளிய போக முடியாது
ம் ம் நம்பலும் வெளில போலோ ஆனா அவங்க போமாட்டாங்க ஏன்னா வெ வெளியே போனாலு அவங்களுக்கு தெரியாது என்ன வேணு ஏது வேணும்ன்னு இவங்க கூட போனா இவங்க என்ன வேணுமோ அவங்களே ஏதாவது பாத்துக்கறாங்க அவங்களே வாங்கி குட்த்தட்றாங்க இவ்ங்களே கூட்டுனு போவாங்க எதா வெளிய அவ்ங்களையும் கூட்டுனு போயிடுவாங்க
ஆ அங்க நெறையா தமிழ் ஆளுங்க தமிழ் ஆளுங்க தான் அவ்ங்களுக்கு க்காக தான் வேலை செய்ய போவாங்களா தோழி இல்ல
ஆமா நெறையா தமிழ் நம்பத் தமிழ் ஆளுங்க தான் நெறையா பேரு நானு நாங்க சிங்கப்பூர்ல இருக்கதே நெறைய தமிழ் ஆளுங்க தான்
ஓ அவ்ங்களுக்கு வீட்டு வேலைக்காக தான் போறோம் போறது
திருச்சி தஞ்சாவூர்ல கும்பகோணம் அந்த மாரி இடத்துல இருந்து போறாங்க எல்லா ம் ம் அந்த மாரி ஊருங்கள்ல இருந்து போறாங்க
ஓ இப்போ மத் மத்த நாடுகளும் ம மத்த நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லா வே வேற வேற விதமான வேலைகளுக் க்காக போவாங்க
ம் ஆமா
அப்டிதானா தோழி புரியுது போ இப்போ மொழி தெரியாம நெறையா பேரு போயி அங்க மாட்டிக்கிறாங்கல்ல தோழி அது அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா அந்த ம எதாச்சூ அனுபவோ இந்த மாரி மொழி தெரியாம போயி மாட்டிக்கிட்டு
ட்றக்க லாங்குவேஜ் தெரியாமையே போயிட்டு மொழி தெரியாமையே போயிட்டு அங்க போயி அப்புறோ தமிழர் எங்கக்கிறாங்கன்னு பார்த்து அவ்ங்கள பேசி அதுக்கப்புறோ அவ்ங்க வந்தப் பேசத்தா நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கே ஆனா
ஆ புரியுது புரியுதுங்க தோழி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் தோழி இப்ப நம்ம வந்து இப்ப இங்க இருந்து நம்ம அங்க போறோன்னா அங்க யாரு யாரையாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணு அவ்ங்க நம்மள வந்து எல்லாமே பண்ணிதா நம் அவ்ங்க கூப்ட்டாதா நம்ம போக முடியு அப்பிடித்தானே
ம் ஆமா ஆமா
அவ்ங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாரி நமக்கு இது பண்ணி குடுக்கணு அப்போ நம்ம குடுக்கும் போது அங்க நம்ம போக முடியு
அ ஆமா இல்லன்னா நமக்கு அங்க யாருக்கூ எதுவுமே தெரியாது எங்க ஏதுன்னு
ஆமா கண்டிப்பா இல்ல தோழி ஒ ஒரு சி ஒரு சில பேருல்லாம் என்ன ஒன்னுமே தெரியாம போய் இறங்கி அதுக்கப் அப்புறம் அடிபட்டு ஒவ்வொரு இடத்துலயு வேலை தேடி அந்த மாதிரி நெறைய விஷ்ய
ஆ அந்த மாதிரியும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க ஏதோ ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க கேள்விப்பட்றிக்கே அதை கூட என்னமே தெரியாம போயிட்டு
ம் ம்
அங்க போய் எல்லாம் கொஞ்சஞ்சோ அப்டியே தெரிஞ்சின்னு நெறைய டிராடி பண்டி எல்லா பண்ணி கேள்விப்பட்டிருக்கோ அதுவும்அந்த மாரியும் இருக்காங்க நறைய பேரு
செரிங் செரிங்க தோழி இப்போ உங்க உறவினர்களா அங்க என்ன வேல செய்றாங்க தோழி
அவுங்களா ஐடில ஒர்க் பண்றாங்க
ஓ புரியுது புரியுது ஆனா இந்த மாரி கணினி சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து அதிகமான ஊதியம் கடைக்குல்ல தோழி அந்த பக்கோல்லா
ஆ கடைக்கு ஆமா ரொம்ப வர்ஷமா இருக்காங்க அவங்ககல்லா பதினஞ்சு வர்ஷம் இருவது வர்ஷம் இருக்காங்க இப்போ இப்ப அவுங்க எனக் தெரிஞ்சி போயி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சி வர்ஷம் ஆயிட்ருக்கு
இப்போ இப்போ இந்த மாரி ஒரு விஷ்யங்கள் இருந்தாலு ஒரு சில பக்கோ இப்பல்லா தமிழர்கள் இருக்க கூடாது அப்டின் ஒரு சில பிரச்சனைகளும் நடத்திட் வராங்களத் தோழி வெளிநாடுகள்ல அது அந் அந்த மாரி எதாச்சூ
இல்ல இருக்காங்களே எல்லாருமே அமெரிக்கால இருக்குறாங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க லண்டன்ல கிறாங்க எல்லாமே அங்க சொந்தக்கார்லா அங்க இருக்காங்க நறைய ம் அவுகளா யாருமே வர்லையா அது
அ அ
ஆனா அந்த மரி கேள்விபற்றோ ஆனா அவ இப்போ அவங்கலா அப்டி சொல்லல அவக அங்கேதா இருக்காங்க எல்லா அங்கங்க
ஒ செய்திகள்லா சொல்றதா ஒரு சில இடங்கள்ல நடக்கக் கூடியததா செய்திகள்ல காமிக்றாங்க ஆனா ஒரு சில எடங்கள்ல இருக்காங்க பாதுகாபாவும் இருக்காங்க செரி செரிங்க தோழி இப்போ நமக் வந்து இப்போ நா என்னோட இதுல ந கேக்குற தோழி நா தெரிஞ்சிகணுன்னு என்னன்னா நம்ம பாத்தீங்கனா இந்த பாக்கு தட்டு இருக்கு இல்லிங்களா இத வந்து நம்ம வந் து உற்பத்தி பண்ணி வித்துட்டு வர்ரோ இது வந்து நம்ம து வெளிநாடுகளுக்கு எட அ அனுப் போலா அப்டின்ற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்ருக்கோ இந்த மாதிரி திஉங்களுக்கு யாராச்சி தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஏனா எங்களுக்கு வந்து இப்ப என்னானா அதற்கான நாங்க வந்து உரிமம் வாங்கிடோ அனுப்பக்கூடிய உருமம் உரிமம் வாங்கிடோ ஆனா அங்க இர் இருக்க ஆள்கள் வந்து எங்ளுக்கு தெரியில
ம்
அது எப்டி அனுப்பனு அங்க யா யாரையும் எங்களுக்கு தெரியல உங் உங்களுக் த்துஅவுங்க நீங்க சொந்தக்காரங்க இப்டி இருக்காங்கன் நீங்க சொல்றீங் இல்ல
ஆமா ஆனா எல்லாமே ஐடில தா இருக்காங்க இந்த மாரி தனியா பிஸ் னஸ அவுங்களா சொந்தமா தொழில் வதுல்லா தெர்லீங்க யாரும்
அப்டி இல்லன்னா கூட அவுங்ளுக்கு இது இத சம்பந்தப்பட்டவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்ளா அ நண்பர்கள்லாம் அதை கொஞ்சம் கேட்டு சொல்ல முடிங்களா தோழி ஆ இந்த ஒரு உதவி மட்டு எனக்கு செய்ங்க தோழி
ம் செரிங்க
ஆ நன்றி தோழி நன்றி நறைய நேரோ பேஸ்லா அடுத் இணைப்புல நம்ப தொடர்ந்து பேசுவோம் நன்றி
ஆ செர் நன்றி நன்றி ம்
போ